எப்டி இருக்கீங்க
ஏ நீங்க என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கே ஆ, இப்பதா கொஞ்ச வேல எல்லா முடிஞ்சித் ஆ இன்னு இருக்கு நெறைய வேல
செரிங்க்கா
எல்லா வேலயும்
ஆஹ் இலைங்க் நா காலையில எழுந்து டீ மட்டும் தா வச்சிக்குடிச்சிங்க ஒரு வேலயு பண்லா தண்ணி வந்துச்சுங்களா அதுனால தண்ணி புடிச்சோ
ஓகே உம்
ஆஹ் இனிமேல் தான்க்கா சமைக்க ஸ்டார்ட் பண்ணனும் தம்பி இப்பதா முழச்சானுங்களா ஆனால அவனுக்கு ஏதா ஃபுட்டு ரெடி பண் ட்டு அடுத்தது எங்களுக்குனு சமைக்க
ஓகே ஓகே வீக்கெண்ட்ன் னா ஆஹ் என்னா பண்வீங்க அப்டின் சொல்ட் டு நம்ம டிஸ்கஸ் பண்லாமா
ஆஹ் ஓகே பண்ணலா ஸ்டார்ட் சொல்லுங்க
ஆஹ் ஓகே வீக்கெண்ட்னா வந்துட்டு மோஸ்ட்லி என்னோட பையனுக்கு ஒரு ஹாப் டே இருக்கு சாட்டர்டே ஸ்கூல்ல அதுக்கப்புறோ தா வந்துட்டு எங்கேயாது போலாமா அப்டின்னு சொல்ட்டு ப்ளான் பண்ணுவோம் ஆஹ் அப்டி பாத்தா வந்துட்டு ஒ ஒ ஒரே ஒரு வீக்கெண்ட் மட்டும்தா அந்த சாட்டர்டே லீவ்வு இருக்கும் அப்ப மட் டும் ரெண்டு நாள் வந்துச்சுன்னா ஒரு நாள் மட்டு எங்கயா வெளிய போலா அப்டின்னு சொல்ட்டு இங்க நாங்க இருக்கிற எடத்துல மோஸ்ட்லி இந்த மால் மட்டம்தா இருக்கும் போய் சுத்தி பாக்கறதுக்கு அந்த மாத்ரி இல்லன்னா கோயில் ஏதாது போலாம்னு சொல்ட்டு கோயில் போவோ அந்த மாத்ரி தா ப்ளான் பண்றது மத்தபடி ஒரு நாள் தான வீட்ல இருப்போ அன்னைக்கு வந்துட்டு நான்வெஜ் சமைச்சு சாப்பிட்றது அந்த மாரி தா ஆஹ் கொஞ்சோ முன்னாடியே ப்ளான் பண்ணுவே என்ன பண்லாம் என்ன ஸ்பெஷல் வேணு அப்டின்னு சொல்ட்டு என் பையன்கிட்ட கேட்டு ம் மோஸ்ட்லி ப்ரியாணி தா பண்ணுவேன் நானு ப்ரியாணி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஹ் சிக்ஸ்டி ஃபைவ் மாத்ரி பண்ணிட்டு ஹ இது பண்ணிப்பே கொஞ்சோ சிம்பிளா முடிச்சுப்போ சண்டே அன்னைக்கி
ஓகே ஓ நாங்க வந்து சண்டே வந்து ஹஸ்பண்ட்டுக்கு மோஸ்ட்லி சனி ஞாயிறு ரெண்டுமே லீவா தாங் அது எப்பயாவது ஒரு சனிக்கிழ மட்டு தா அவருக்கு டியூட்டி இருக் போங்களா அவர் வந்து மார்னிங் வந் ந்து இயர்லியாவே பைவ் ஓ கிளாக்கே எழுந்து போறனால அந்த ஒன்டே தா அவ்ருக்கு ரெஸ்ட் எங்கயா வந்துட் எங்கியாது ஷாப்க்கு கோவிலுக்கு வந்து மோஸ்ட்லி நாங்க ப்ளான் பண்ணுவோ பட் அது நடக்கவே நடக்காது போலாம்னு சொல்லி வீடெல்லாம் கிளின் பண்ணி வச்சு சிருப்போ அடுத்த நாள் மார்னிங் பாத்தம்னா அப்ப வந்து மழ பெய்ய ஏதாது ஒரு சம்பவம் சோ அப்ப நம்மளால போகவே முடியாது நாங்க தனியா இப்ப கொழந்த கொழந்த இருக்கனாலங்க எங்கயுமே போறதில்ல போனம்னா அவ்னுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேக்குதுங் கிலா அதனால இப்ப லாஸ் சா வந்து ஒரு போன மந்த் வந்து கல்யாணம் நாள் அன்னைக்கி கோவிலுக்கு போனம் அதுக்கப்பறோ பேமிலியா வந்துட் சி எங்கியது து ஒரு எடத்துக் கோவில் போவம் அவ்ளோ தாங் கா
சரி ஓகே நாங்களும்
ஆ கை கொழந்தைய வச்சிட்டு நம்ம அதிகம் வந்து டிராவல் பண்ண முடில அவனுக்கு அவனுக்கு வந்து உடல்நிலை வந்து கொஞ்ச சரியில்லாம போயிட்டு இருக்கு நம்ம தனியா போனாலுமே வந்துட்டு பக்கத்துல வந்து அத்தை வீட்லதான் விட்டுட்டு போற மாறி இருக்கு நாங்க வந்து வீக்லி வீக்லி வந்துட்டு அப்றம் இது வந்து ஷாப்பிங் எங்கயாது சூப்பர் மார்கெட் திங்ஸ் வாங்க போவோம் அதுக்கப்பறம் வந்துட்டு சந்தைக்கு போவோம் அப்பறம் எடுத் பொருள் வாங்றதுக்கு அவனுக்கு எதாவது முக்கியமா ஒரு மெடிசனு டாய்ஸ் எதாவது வாங்கறதுக்கு மட்டும் நாங்க வெளிய போவம் அவ்ளோதாங்கே தனியா நாங்க எங்கயுமே பேமிலியா போனதில்ல மூணு பேருமே
ஓஹோ சரி சரி ஓகே ஆமா சின்ன கொழந்தைய வச்சிட்டு இருந்தா நம்ம கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சுதா எங்கேயாவது போகணும்னா
ஆமா ஆமாங்கா அதுவுமே வந்துட்டு மதிய நேரம் பன்னெண்டு மணிக்கு கொழந்தைய நம்ம தூக்கிட்டு போக முடியாது அதுவே வந்துட்டு கொழந்தைங்க வந்து நலுங்கிரும் ஹெல்த் இஸ்யூ ஆய்ரும் அப்டிம்பாங் அப்பறம் போயிட்டு பாத்தோம்னா இப்ப நம கிளம்புறானு பாப்பம் இப்ப வந்துட்டு கிளைமேட் வந்து ரொம்ப மோசமா இருக்கு காலநிலை வந்து காலையில எந்திரிச்சு இன்னுமே நல்லா வெயில் அடிக்குது இப்ப நமக்கு எங்கயாவது வெளிய போகணு பிளான் பண்ணா அப்ப ன்னுபாத்தா கரெக்டா மழ வர் அந்த மாதிரி இருக்குங்களா அந்த டைம்ல நம்ம போனுனு நம்ம நெனஞ்சா கூட பரவால்ல கொழந்தைங்கள நம்ம எப்படி நம்ம பாத்து நெனயாம பாதுகாக்கணும் அப்டியே அவாய்ட் பண்ணிரலா அந்த பிளானையே
கரெக்ட் தா ஏனா வந்துட்டு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு டே டைம்லென்னா நம்ம கொழந்தைய எடுத்துட்டு எங்கயும் போக முடியாது அதுவ் ஈவ்னிங் ஆனா வெயில் அடிக் அ இது மழை வந்துடுது கொஞ்ச யோசிச்சு யோசிச்சுதா நம்ம பண்ணணு குழந்தைங்களா எடுத்துட்டு போனா ஒடம்பு கெடாம இருக்கணு அதுக்கு நம்ம வீட்லயே இருந்து மே அப்டின்னு சொல்ட்டு யோசிப்போம்
பண்ண முடியாதுங்களா இப்போ வந்து ஸ்கூல் போற கொழந்தைங்களா இருந்தாங்கன்னா பிரச்சன இல்ல
ஓகே
மத்தபடி வந்துட்டு ரொம்ப கை குழந்தைங்க இந்த அஞ்சு வயசுக்கு கீழ இருக்குற கொழந்தைங்கள வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்கறே ஏன்னா வந்து இப்ப இருக்குற ஏர் பொல்யூஷனு டஸ்ட்டு எல்லாமே வந்துட்டு கொழந்தைங்க மூஞ்சில போ அவுங்க ஸ்கின் எல்லா வந்து ரொம்ப வந்து மெளிதா இருக்கோன்னு சொல்றாங்களா அதனால வந்து நிறைய வந்து இன் இன்ஃபெக்க்ஷன் வரத்துக்கு வாய்ப்பிருக்குன்னு சொல்லி இப்ப டாக்டருங்க வந்து நல்லாவே நம்ம கிட்ட அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
உம் ம் ஓகே ஓகே நாங்களு அப்படிதா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அந்த மாரிதா போவுமே தவிர்த்து வெளியே போறது கொஞ்ச கம்மிதா ஏன்னா வந்துட்டு அந்த வெயில அந்த மாதிரி யோசிச்சு அந்த உடம்பு கெடாம இருக்கணு ஏதா ட்ரிப் மாரி போறதுக்கே நா ரொம்ப யோசிச் சில பேர் சின்ன கை குழந்தை எல்லா எடுத்துட்டு அந்த கூட்டத்தில எல்லாம் போய் நின்ட்டு இருப்பாங்க அதெல்லாம் ப்கறதுக்கே எங்களுக்கு கொஞ்ச கஷ் டமா இருக்கு எப்படி ஒரு சின்ன குழந்தைய அங்க மூச்சு விட கூட எட இருக்க மாட்டேங்குது எப்படி கொண்டு வந்துட்டு இப்படி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ற மாரி இருக்கும் ஒரு தடவ அப்படிதா நாங்க ஒரு கோயிலுக்கு போயிருந்தோ எம் பையன் ரொம்ப சின்ன குழந்தை ஒரு ஒரு வ ஒன் இயர் இருந்திருக்கோ அப்படின்னு நினைக்கிற மட் டி அடிச்சு இது பண்றதுக்காக போயிருந்தோம் நாங்க போனா செம்ம கூட்ட அந்த கோயி கோயக்குள்ள போயிட்டோ கோயில் பேர் சொல்ல வேனா உள்ள போயிட்டோம் உள்ள போயிட்டு அந்த கூட்டத்துல மாட் வேற வழியு இல்ல எங்களால டக்குன்னு வெளியவு வர முடியாத் செம்ம ரஷு போட்டு தள்ளு தள்ளுன்னு நா அப்டியே கத்திட்ட என்ன கொஞ்ச அப்படியே விடுங்க ஏன்னா மூச்சு கூட விட முடியல அந்த மாதிரி ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மல விட கொழந்த தா ப்ரோடெக்ட் பண்ணு இல்லையா அ உங்களுக்கு எதுவு ஆகக் கூடாது உம் காத்து வரா மாதிரி கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையு தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி கத்தியே கத்திட்டேன் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு அதுக்கப்புறம் ஆ டைப்பர் எல்லாம் போட்டிருந்தே என் குழந்தைக்கே பட் இருந்தாலும் வந்துட்டு அப்படியே பார்ட்டி பண்ணிட்டா வேற என்னால அந்த கூட்டத்துல அத சேஞ்சோ பண்ண முடியல போட்டு கையில புடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அந்த ஒரு மாதிரியா அந்த எக்ஸ எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்லாங் நான் என் பைய கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாரி ஆச்சு இந்த கோயிலுக்கு வர போது நீ ரொம்ப குட்டி கொழந்தையா இருந்தப்போ. ஆஹ் அப்போ வந்து இந்த மாரி கூட்டத்த நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட் சொல்லுவான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க
ஆமாங்க நான் கூட ஆஹ் நான் கூட இங் க்கா நான் கூட வந்துட்டு மோஸ்ட்லி அம்மா இப்பனா ஹஸ்பண்ட் இங்க வந்து இவுங்க வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப எனக்கு டிராவல் வந்து ரொம்ப நேரமாகும் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆகும் போங்களா அந்த மாறி டைம்ல வந்து நான் வந்து ட்ரையின் தான் ட்ரையின் தா நமக்கு வந்து சேஃப்ஸ்ட் ஸ்ட் இதா இருக்கும் ட்ரையின் புக் பண்ணோம்னா ட்ரையின் வந்து இங்க ஒன்லி ஈவினங் மட்டும் தான் இருக்கும் நமக்கு ட்ரைனும் கிடைக்காது. எமர்ஜென்சி பாத்து க்கு நம்ம வந்து பஸ்ல தான் போற மாறி இருக்குங்களா அப்படிங்கும் போது கொழந்தைய வச்சுட்டு பஸ்ல டிராவல் பண்றது ரெண்டு மூணு பஸ்ஸும் மாறது அது இல்லாம அழுதா அவங்களுக்கு வந்து டைப்பர் போட்டு போனோம்னா வந்து ரொம்ப நேரம் இருந்தாலுமே வந்து கொழந்தைங்களுக் ரிஸ்க் தான் வந்துட்டு ஆஹ் நம்ம வந்துட்டு நம்ம வேற வழியும் இல்ல ஏன்னா வந்து நம்மோளோட ட்ரேஸ்ல வந்து யூர் யூரின் எதாச்சும் போயிட்டா கூட அதுவும் நமக்கும் கஷ்டம் அதுவும் வந்து எடையில போற வழியில வந்துட்டு அத நம்ம கல்டியு சேஞ்ச் பண்ண முடியது அப்படிங்கும் போது வீட்டுக்கு போனதுகு அப்புறோ தான் மாத்தவே முடியும் அந்த மாறி டிராவல் டைம்ல்லா எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப தலவலி வந்து ரொம்ப பிரஷர் ஆயிடுவேன் நானு
உம் உம் அதுக்கு வீட்லையே இருக்குறதான் பெட்டரு கொழந்தைக்கும் நல்லா இருக்கும் நமக்கும் கொஞ்சோ ரிலாக்ஸ்டா இருக்கும்.
ஆமாங்கா இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஆஹ் இருந்தாலுமே நம்ம வந்து எங்கேயுமே நம் இப்ப நம்ம அம்மா வீட்டுக்கு போனும் நெனச்சாலும் நம்ம உடனே நம்ம போக முடியாது. கொழந்தைங்கள பத்தி விட்டுட்டு நம்ம எங்கேமே கொஞ்சோ வெளிய போனுங்கிறத நமக்கு ஒரு பத்து தடவ நம்ம யோசிக்ரதா இருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு வேல செய்யறத விட அவங்க அவங் அவங்க வந்து சேஃபா இருப்பாங்களா ரொம்ப டிராவல் பண்ணாலுமே அவ ரொம்ப டயர்ட் ஆகிறான் ச்சு அந்த ஓன்டே ஃபுல்லா நமக்கு வந்து நம்மளாச்சு நமக்கு வந்து ஓ நமக்கு வந்து டயடா இல்லனு வாய் விட்டு சொல்ற நமக்கு கை வலி க்குது கால் வலிக்குதுன்னு சொல்ல முடியுது பட் கொழந்தைங்க வந்து ஒன்னு ரொ ரொம்ப அப்படியே விடாம அழுதுக் கிட்டே தான்ங்கா இருப்பா
இல்ல அது இல்லாம அவங்க ஓ இந்த டைமுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ட்ட வந்துட்டு அது ஒரு ஷெட்யூல் மாறி அவங்க தூங்குற டைமுன்னா அவங்கள வந்துட்டு அந்த டைம் வெளிய கூப்பிட்டு போக முடியாது அவங்க வெளிய அந்த டைம்ல வந்துட்டு இருந்தா அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா சொல்ல தெரியாதுங்காரனால தூங்குற டைம்ல தூங்கணும் கண்டிப்பா சாப்பிடற டைம்ல சாப் பண்ணும் அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரொட்டீன் வந்து கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் உங்க கொழந்தைங்க கரெக்டா இருக் ப்பாங்க இல்லன்னா அழுது அத வெளிய சொல்லாம ஒரு மாறி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பாங்க நமக்கும் ரொம்ப கஷ்டம் அத மேனேஜ்
ஆமாங்க்கா அத விட அதுவுமே இல்லாம நம்ம இங்க வந்து தூக்கிட்டு துய்டோம்ன்னு கண் திருஷ்டிப்பட்ட மாறி அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாங்க தூங்க மாட்டாங்க நம்ம அழுதுக்கிட்டே இருப்பாங்க அவங்க நம்ம பொழுதன்னைக்கு தூக்கி வச்சிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க நமக்கு வந்துட்டு என்னன்னு புரியாது பட் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்ன நீ வந்து வெளியேத்தூக்கிட்டு போன தான் மிஸ்டேக்கு மட்ட மத்தியான நேரத்துக்கு தூக்கிட்டு போயிருப்ப அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு நம்ம வந்துட்டு போகாத நம்ம வந்து போய் ஆகணுங்கிற இடத்துக்கு நம்ம கன்ஃபார்ம் போய் தான் ஆகணும் போகாமலும் நம்மளால இருக்க முடியாது விட்டுட்டு போனாலும் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு அர மணி நேரத்தில நம்ம வந்துட்டம்னா நமக்கு பிரச்சன கிடையாது
ஆமா அது நீங்க கண்திரிஷ் சொன்ன ஒனேதா எனக்கு ஞாபக வச்சு அது ரொ ரொம்ப உண்மைதா நானு நெறையா வந்துட்டு பாத்திருக்கே ஏன்னா இப்ப வந்துட்டு நாங்க ஒரு வாட்ஸ் வ வாட்சப்லயே ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி போடுறோ வச்சுக்கோங்களே இல்ல ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் கூட வைக்கிறோனா யாராவது அத பாத்துட்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குன் சொல்லுவாங்க அதுக்கப்பற பாத்தா அதுக்கு அடுத்த நாளே வந்து எ பையனுக்கு ஏதாவது உடம்பு சரில்லாம போகுறது அந்த மாதிரி ஒரு விஷய நடக்கு எனக்கு அதனால கொஞ்ஜொ அப்படியே பயம் ஏதாவது போடுறதுக்கே இல்ல எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தோட பாப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா
ஆமாங்க்க அது வந்து பார்வை வந்து நல்ல பார்வையு இருக்கும்க்கா கெட்ட பார்வையு இருக்கும்க்கா ஏன்னா வந்து நம்மதா வந்து நம்ம வந்து இப்ப ஒருத்தங்க பாக்கறாங்கன்னா அவங்க பார்வையை வச்சு நம்ம ஜஜ் பண்ண முடியாது சில பேர் வந்து குழந்தை வந்து ஆசையா தூக்குறவங்களு இருக்காங்க சில பேர் வந்து கொழந்தைய தள்ளி நின்னு பாக்கறவங்களு இருக் இருக்காங்க தள்ளி நின்னு பாக்கறவஙகளோட பார்வை நல்லாதாருக்கு தூக்குறவங்களோட மனசுக்குள்ள என்ன நெனைக்கிறாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல வெளிப்படையா நமக்கு யாரு சொல்ல மாட்டாங்மாட்டாங்க
கண்டிப்பா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மதா து நெறையவே நா அனுபவிச்சிருக்கே அதனால அது ஒரு க து கொழந்தை பொறந்து ஒரு நாலஞ்சு இயர்ஸ் கூட நா அது வந்துட்டு அப்படியே நான்னு போட்டோ போடுறது அந்த மாரி விஷயங்கள் பண்ணிட்டு தா அதுக்கப்பறமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது ஓ இந்த மாதிரி கூட இருக்கும் போல இருக்கு எல்லாமே லைஃப்ல லெசன் தானே இத நம்ம ஒரு பட்டுதா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்துட்டு அதெல்லா நம்ம ஃபேஸ் பண்ணும்போதுதா தெரிஞ்சது ஓ இதெல்லா நம்ம வந்துட்டு எல்லா விஷயங்களையும் நம்ம வந்துட்டு வெளியே காட்டிக்க கூடாது நமக்குன்னு ஒரு பிரைவசின்ற ஒரு விஷய இருக்கணு அப் அப்படின்றது அப்பறதா எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புற வந்து நா போட்டோ போட்ரதே யே ஸ்டாப் பண்ணிட்டே ரொம்ப ரேர்
ஆமாங்க்கா அதுவு பாருங்க சில பேர்ல சில பேரெல்லா இந்த ரீல்ஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா கொழந்தைங்களுக் ஃபஸ்ட் மன்த்து ஸூட் இதுசெகண்ட் மந்த்த் போட்டோ ஷூட்டுனு தா போடுவாங்க ஆனா நமக்கு ஆனா நமக்கு வந்துட்டு வந்து போட்ணுனு ஆசையா இருக்கு பட் என்ன பண்றதுன்னா வந்துட்டு கொழந்தை போட்டோம்னா கண் திருஷ்டிப்படுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்களா நமக்கு அப்படியே நமக்கு யோசிக் ஆரம்பிக்க இப்படி இப்படி கூட நடக்குமா அப்படின்னு தோணு அதும் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த எ இரட்டிப்பு மாதம் வந்தாலே குழந்தைங்களோட ஒடம்பு அடிக்கடி சரியில்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு இப்போ வந்துட்டு யோசனையா இருக்கு பென்னதூக்கிட் போலாமானு பாத்தோம்னா அவங்க சொல்லுவாங்க இது வந்துட்டு மந்திரிக்கணு சாமி எடத்துக்கு தா கூட்டிட்டு போனு அங்க போய் வந்து மந்திரிச்சாதா வந்து நல்லா இருக்குங்கற மாரி அவங்க நமக்கொரு அட்வைஸ் பண்ணுவாங்க
உம் உம் ஆமா ஆமா அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு இப்ப ஒரு பர்த்டேக்கே ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு ஒரு செலிப்ரேஷன் மாரி பண்றோன்னா அதுக்கப்றோ அடுத்த நாளே வந்துட்டு தே ஏதாது சாப்ட்டு ஒடம்பு கெட்டு போறது அந்த மாரி ஆகு அதுக்கப்றோ நா கோயிலுக்கு போயிட்டு அத சும்மா இந்த தண்ணி தெளிச்சிட்டு வருவாங்கள ஏதா பயம் இருந்தா பொறுத்
ஆஹ் தீர்த்தம் மாரி தெளிப்பாங்க கொழந்தைங்க மேல
தா அது கொஞ்ஜோ பயம் பொயிடு அதா இருந்தா கூட அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு வரது ஓகே நேரமு ஆயிட்ச்சி தோழி நம் மா இன்னொரு இணைப்புள சந்திக்கலா ரொம்
ஆஹ் ஓகேங்க்கா நன்றிங்க்கா